ஆஹ்
ஹலோ வணக்கம்
ம் வணக்கம் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது எந்த ஒரு ஊரு
ஊர் பேர்ல்லாம் சொல்லகூடா ஆஹ் சாப்பிட்டாச்சுங்க
அப்டிங்களா எனக்கு ஆஹ் சாப்பிட்டாச்சு சாப்டாச்சு
சரி சரி என்ன டாபிக் பேச போறீங்க இப்போ தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல பேசனும் டாபிக்
பத்து நிம் பத்து நிமிஷம் மேல பேசனுமா த எப்படி எ
ஆனா நீங்க ஏதோ ஒரு டாபிக் ஒரு படமோ ஏதோ ஒன்னு எத்து பேசுறீங்களா பேசட்டுமா ஹலோ கேக்குதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதுங்களா ஹலோ ஹலோ நீங்க பேசறது எனக்கு கேக்குதுங்க நான் பேசறது உங்களுக்கு கேக்குதுங்களா ஹலோ